நல்லா இருக்கீங்களா
நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்
நல்லா இருக்கும் தோழி நாங்க பேசுறது நல்லா கேக்குதுங்களா தொழி
ஹாங் உங்களுடைய குரல் எனக்கு தெளிவா கேக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரியான உணவு வகைகளுக்கு முக் முக்கியத்துவம் கொடுக்கணும் எது நமக்கு ஆரோக்கியமானது எது ஆரோக்கியமற்றது இந்த மாரி விஷங்களல நம பேசலாம்னு நினைக்கிறது
சரிங்க தொழி சம்மதம் தொழி சம்மதம் தோழி நல்லதுதான் தோல்லி தெரிஞ்சுக்கிறதும் நறைய இது நமக்கு தெரியாமலயும் இருக்கும்
ஆமாம் தோழி ஆஹ் பாத்தீங்கன்னா நான் வந்து முதலாவதான் கேக்குறதுனன்னா நம்ம பழங்கள் அதிகமா சாப்பிடுறோம் இல்லையா அது எந்த மாதிரியான பழனங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்
மாதுளை நல்லது தோழி உடம்புக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மாதுளை கொய்யாக்கல ஃபைபர் இருக்கு ஆப்பிள் என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்பவே நல்லது தோழி
நிச்சயமா தோழி பழங்கள் இந்த மாதிரி பழங்கள் சொன்னீங்க அதே மாதிரி வாழை பழத்துல பாத் ட்டாசியம் அதிகமாக இருக்
ஆமா ஆமாம் தோழி சாப்பிடலாம்னு தோழி செவ்வலைய ரொம்பவே நல்லதுதான தோழி உங்களுக்கு அதுவும் குட்டி பசங்களுக்குல்லாம் செவ்வாழை பழ எல்லாம் குடுக்குறது ரொம்பவே நல்லது தோழி உங்களுக்கு
நிச்சயமா தோழி நல்ல பழங்கள பத்தி சொன்னீங்க அ அதே மாதிரி கோடை காலங்கள்ல வந்து நம்ம இந்த இளநீர் அதிகமா குடி க்கலாம் நம்ம சாலையோரங்கள்ல பனங்காய் அங்கங்கே ப்பாங்க அது சாப்புடலாம்
அந்த இந்த இது கூட குடுக்கலா தோழி குளிர்ச்சி வந்து அந்த பாதாம் பீசன்னு அதெல்லாம் கூட நம்ம குடிக்கலாம்னு தோழி நார்மலாவே வெறும் வயத்தலயே நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு வெறும் தண்ணில்லாம் இல்ல சுடு தண்ணியில கூட போட்டு காலையில குடிச்சாலும் உங்களுக்கு குளிர்ச்சி தான் ரொம்பவே நல்லது உடம்புக்கும் அந்
உம் நல்லா சொன்னீங்க தோழி ஆஹ் நீங்க பாதாம் பிசின்னு சொன்னோனதான் ஞாபகம் வந்தது அது நா எங்க வீட்லயே வந்து நான் ரோஸ் மில்க் செஞ்சு எப்பொழுது சாப் டுவ அதுக்கு வீட்டல இருக்கிறவங்களுக்கு கொடுப்பே அது எப்படின்னு சொல் சொல்லட்டுமா
நானும் தெரிஞ்சுக்கிறேன்
செய்முறை சொல்லடுமா உங்க குரல் ரொம்ப தா மெல்லியதா கேக்குது தோழி ஆஹ் சரியா இருக்கு நா வீட்லயே நம்ம பாதாம் ரசின் எப்டி செய்யறதுங்கறது உங்களுக் க்கு சொல்லட்டுமா
ஆஹ் சொல்லுங்க தோழி
ஆனா கடையில வந்து எப்பொழுது வீட்டுல குழந்தைங்கல்லாம் ஆசைப்பட்டாங்கன்னா ஆஹ் கடையில எதுவுமே வாங்கி குடுக்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்புணும் அப்புடிங்கிற விஷியத்துல ரொம்பவே கவனமா இருப்பதோழி அது பாத்தீங்கன்னா உம் வழக்கம் ஒரு நல்ல பால் வந்து நல்ல சுண்ட காச்சி எடுத்து வச்சுப்பேன் அந்த பால் ஆறனதுக்கு அப்புறம் ஏற்கனவே ஐஸ் கட்டிகள் வந்து ஃப்ரிட்ஜ்ல ஃபிரீசர்ல போட்டு வச்சிருப்பேன் இந்த பாலும் ஆறனும்னா அது நல்ல ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட ஃபிரிஜில வச்சிக்கிறது இதுக்கு முன்கூட்டியே பாத்தீங்கின்னா நம்ம பால் இன்னைக்கு பால் பால் ரோஸ் மில்க் செய்ய போறோம் னா நா ஒரு மணி நேரத்துக்கு முன்னரோ இல்ல இரண்டு மணி நேரத் தீர்க்கு முன்னரோ பாதாம் பிஷின் இருக்கும்ல அது கடைகள்ல வைச்சி கொண்டைய அத வாங்கி நான் நல்ல தண்ணில ஊற வச்ச இதுவே நம்ம பாதாம் பிசின பொறுத்தவ உங்களுக்கே தெரியும் அது ஊர ஊர பூ போல மலர்ந்து பூத்துக் கொண்டே இருக்கும் அத உருவ உரிச்சு எடுத்து வச்சுட்டு இந்த பால் நல்லா கொதிக்கி வச்சு இந்த ஆற வச்சிருக்க பிரிட்ஜ்ல வச்சுருக்கோ இல்லயா அந்த பால்ல தேவையான அளவு ஐஸ் கட்டி போட்டு அதுல வந்துட்டு நம்ம ஜீனி கலந்துப்பேன் கலந்துட்டு இந்த பாதாம் பிசின் ஊற வச்சத போட்டுப்பேன் அதுல ஒரு பால் சர்பத்தோட மனம் வர்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவனா இந்த பன்னீர் பூ பூக்களின் விதைகள் இலைகளின் இந்த இதழ்கள்
ஆமா தோழி
பன்னீர் பூக்கள் நல்ல ஒரு ரோஸ் மில்குக்கான ஒரு வா மனத்த கொடுக்க இருக்கும் இல்லையா அந்த இதழ்கள் நாங்க போடுவோம் ஒரு சிலருக்கு அப்டி பிடிக்காத இதுங்க மோது கடைகல்ல அங்கீகரிக்க பற்றிய மனம் ஊட்டி இருக்கும் இல்லையா ரோஸ் மில்க் பவுடர் அந்த மனமூட்டி அது நல்ல தரமா நல்லதா பாத்து அப்படி பயன்படுத்துவோம் தோழி நானு எப்பொழுதும்
சரிங்க தோழி
அது நல்ல சுவையா இருக்கும் வீட்டுல இருக்கும் போது நம்ம பால் எப்படி காய்ச்சுனாங்களோ இல்ல தரமான பாலாய் இல்லை யார் இந்த மாதிரியான சந்தேகம்லாம் நமக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு இருக்காதுயில்லையா
ஆமா தொலி நீங்க சொல்றது நல்லதுதான் தொலி நம்ம வீட்லேயே பண்ணி கொடுத்தா எந்த இது பிரச்சனையே இருக்காது உடம்பும் நல்லாருக்கும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நான் இதை நாளைக்கே பண்ணி பாக்குறேன் தோழி நான் இத்தன நாள் பண்ணது இல்ல கடையில தான் வாங்கிருக்கோம் இதை நான் பண்றேன் தொலி நாளைக்கே நல்லா சொல்லிருக்கீங்க தோழி
ஒரு பழங்களை பத்தி பேசிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா காய்கறிகளுமே குழந்தைகள் வந்து அனைத்து காய்கறிகளையும் தவிர் க்காம பா சாப்பிடணும் இந்த காய்கறி பிடிக்கும் அந்த காய்கறி பிடிக்காது அப்படின்னு கேட்க சொல்லாம எல்லா காய்கறியுமே கெழந்தைங் சாப்பிட்டா நல்லா இருக்கும் தானே
ஆமா தோழி நிச்சயமா
சரியா சொன்னிங்க கெழந்தைகளுக்கு ஆமா கெழந்தைகளா இருக்கட்டும் வீட்டுல இருக்க பெரியவங்க லா இருக்கட்டோ இப்ப காய்கறியோ பழமோ புடிக்கல அப்புடின்னு ஒதுக்காம அவங்களுக்கு வந்து குறைந்தளவு உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால குறைந் சாப்படணும் அப்டிங்கறத நம்ம பழக் கபடுத்தணும் பெரும்பாலான வீடுகள்ல பாத்தீங்கன்னா பாகற்காய் எல்லாம்சமைக்கிறதே கிடையாது இந்த சுண்டைக்காய் இதெல்லாம்சமைக் க்கவே வந்து மா றாங்க அது ரொம்பவே தவறு அதை யும் ஒரு அளவுக்காவது எடுத்துக்கணும் உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப சுண்டைக்காய் வந்து தனியா இதா சாப்பட்டா புடிக்காதுன்னா சாம்பார்ல போட்டுட்டீங்கன்னா அவ்ளேவா அதோட மனம் வராது ஒரு கசப்பு சுவையும் இருக்காது சுண்டைக்க இருக்கட்டும் அது நீங்க அந்த மாரி செஞ்சு சாப்படலாம் அது மாரி பாகற்காயவும் ஒரு பாகற்காய் நீங்க சமைக்க போறீங்கனா அது எந்த விதமா சமைக்க போறீங்கனால மே பாகற்காய சமைக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணீல அலசிட்டு அதை சிறிய துண்டுகளா எடுத்து தண்ணீர் சேர்க்காம ஒரு பாத்திரத்துல அந்த பாகற்காய வச்சு அதுல தெரிய அளவு உப்பு போட்டு பிசைஞ்சி வச்சீங்கன்னா அது அதுல உள்ள கசப்பு சுவை கொஞ்ச எறங்கிடும்
எறங்கிடும் ஆமா
அதுக்கப்புறமா அந்த பாகற்காய நீங்க வந்துட்டு சமையல் எந்த விதமா சமைக்கணுனு ஆசைப்படுறீங்களோ அப்படி அந்த பாகற்காய த பிழிஞ்சு அதுல உள்ள சார எடுத்ததுக்கு அப்புற சமைச்சீங்கன்னா அது ரொம்ப கசப்பு இருக்காது அது ஒரு சுவையு நல்லாதா இருக்கும் அதுல உப்பு சார்ந்துடு
நீங்க சொல்றது கரெட் தான் தோழி அதெல்லாம் ஆ இங்க வீட்டுல வந்து இந்த குட்டி பாவக்காருக்குல தழி குட்டி குட்டி பாவக்கா சின்ன பாவக்கா ஆஹ மிதி பாவை அது பண்ணுவாங்க தொழியா அது கசப்பு இருக்காதுன்னு பண்ணுவாங் அ ஆனா இன்னப்ப முடியு என் பையன் இன்னு சாப்பிட்டது இல்ல பாவக்காய் மீதி எல்லா காயும் சாப்பிடுவான் பாவக்காவு இந்த கொத்தரங்காவு மட்டும் தின்ன மாட்டறான் தோழி அது ஒண்ணுதான் இதா இருக்கு மீதி எல்லா காயும் சாப்பிடுவாப்பல தானாவே வாங்கி வச்சு ஒரு பவுல்ல வச்சு கூட சாப்புடுவாப்பல ஆனா இந்த பாகக்காயும் த கொத்தரங்காயும் மட்டும் எதனால புடிக்க மாட்டேங்குது தெரியில பாவக்காய் கசக்கு கொத்தரங்காய் என்ன பண்ணுதுன்னு தான் தெரில தோழி ஆனா நீங்க சொல்ற மாதிரி பண்ணுவாங்க தழி எங்க அம்மா ஆனா ஒரு டைம் வந்து இந்த சர்க்கரை கூட போடுவாங்க தோழி கசக் கஞ்ச்னா
ஆமா சில இடங்கள சர்க்கரை சேர்த்தல் புலி கரைசல் சிறிதளவு சேர்த்தல் இல்ல வருத்த பாவர்காய வறுவலா செய்யும் போது தக்காளி சிறிதளவு சேர்த்துக்கிட்டம்னாலா கசப்பு இருக்காதுனு சொல்லுவாங்க
அது வந்த்
நீங்க இல்ல பாவக்காய்ல நீங்க உங்க குழந்தைங்க நல்ல ஒரு மொறுன்னு இருக்கிற சிப்ஸ் வகைகள் எல்லா சாப்புடுவாங்கன்னா பாவக்காய்ல சிப் ப்ஸ்சு செஞ்சி முயற்சி பண்ணி பாருங்க
ஆஹ அப் அது எப்டி பண்ணணு
பாகற்காய நல்லா தண்ணில கழுவிட்டு ஹ அத அறிஞ்சிட்டு உப்பு போட்டுப் ப்பேசஞ்சி வச்சுக்கோங்க
ம்
நம்ப வளத் சுத்தமா நம்ம பகோட எல்லா போடுவோம்ல அந்த மாதிரிதான் ஒரு பாத்திரத்துல நீங்க தேவையான அளவு ஒ ரொம்ப அதிகமா இல்லாம குறைந்த அளவுல ஒரு கரண் வண்டி வந்து அ ஒரு கடலை மாவு ஒரு கரண்டி அரிசி மாவு கலந்து சோம்பு தூள் கலந்துக்கோங்க சோம்புனா பெருஞ்சீரகம் அது கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரண்டு பல் தோல் நீ தமா பூண்டு இருக்கும் இல்லையா வெள்ளை பூண்டு அத வந்து பூ டி போட்டுட்டு இதுல தேவையான அளவு தனிமிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து அத வந்து ஒரு கலவையா ஆக்குன பிறகு நீங்கந்தா பாகர்காயப் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த கலவையில போட்டுக்கோங்க அத பெசர்ன அப்புறம் ஒரு பத்து நிமிடம் வச்சீங்கன்னா தன்னாலேயே அதுல இருந்து தண்ணி விடும் அதன் பிறகு அப்போயும் ரொம்ப இருகலாக இருந்ததுன்னா சிறிதளவு தண்ணி நம்ம ஒரு பகோடாலாம் போட எவ்வளோ தண்ணி சேப்போமோ அந்த அளவு தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வாணலில எண்ணெய் ஊற்றி வழக்கமான நம்ம ஒரு பகோட எல்லாம் செய்வோம் என்ன ஒரு வெங்காய பக்கோடா இதுல்லாம் அந்த இந்த மாதிரி பாகற் அந்த பெசைந்து இருக்கிறதை உதறி விட்டீங்கன்னா அது நல்ல மொறு மொறுன்னு சிப்ஸ் மாறி வெழுந்து வந்துடும் அதுல நமக்கு கசப்பு அவ்வளவா தெரியாது ஒரு ஸ்நாக் சரியா சாப்பிடலாம்
சரிங்க தோழி நான் இதுவும் அந்த ரோஸ் மில்க் சொன்னீங்களா இது ரெண்டுமே நான் பண்ணி பாக்குறேன் தோழி பாதாம் வேன் போட்டு
நிச்சயமா நம்ம ஏன்னா உணவுகள்ல உணவே மருந்து உணவுல பல வகைகள் நம்ம வித விதமா சாப்ப கணு அதே நேரத்துல அது வாய் ருசி மட்டும் மட்டு இல்லாமல் ஆரோக்கியமான உணவுகளையும் நம்ம சாப்புடணும் இந்த மாதிரி விஷயங்களா நீங்க கருத்தில் கொண்டுங்க அதே மாதிரி இயற் க்கியா கிடைக்கக்கூடிய சுரைக்காய் இந்த பரங்கி காய் இல்ல வந்து புடலங்காய் இந்த மாதிரி நாட் வந்டு காய்கறிகளும் அதிகமா சாப்
சாப்புடணும் ஆமா தோழி கரெக்ட் தான் தோழி நீங்க சொல்றது எல்லாமே இந்த சுரைக்கப்ப இதெல்லாம் நாங்க சேர்த்துப்போம் தோழி இந்த மெய்னா இந்த பாவக்காய் அதெல்லாம் தான் செத்துப்போம் தோழி கொஞ்சம் உஹம் எப்படி சொல்றது அடிக்கடி சே க்கறதில்ல தோழி இன்னம அடிக்கடி சேர்க்கணும் பாவ ல்லாம் ரொம்ப நல்லதுதான் உடம்புக்கு ஆனா
நல்ல விஷ யம் தோழி உணவு தான் மருந்து அதுல என் என்னா நம்மளால சத் தா சேத்துக்க முடியுமோ அப்படி இருந்தா நம்ம நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்க ஓகேவா அல்லலாங்கறிறது என்னுடைய கருத்து அதே மாதிரி கீரை வகைகளும் சாப்பிடுங்க சத் தன உணவுகள சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருக்கலாம் தோழி நன்றி